ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஆ கேக்குதுங்ளா ஆ நாங்க வந்தூ இந்த ஸ்கூலருந்து பேசுறோங்க
சேரி சேரிங்க
அ உங்க பசங்களுக்கு எதாவ்து அட்மிஷன் வேணுன் கேட்ருந்தீங்ளாமா ஆஃபீஸ்ல
ஆ இல்லைங்ளே அட்மிஷனுங்ளா இல்லைங்
ஆ இந்த மாரி கொஞ்ச ஸ்டாட் பண்லாமே இல்ல இந்த ஃபோன் கால் இந்த மாரி ஸ்டார்ட் பண்லாமே சும்மா நார்மலா பேசுறதுக்கு
ஆ நீங்ளே
ஹலோ ஹலோ ஹலோ மேம் அ இந்த ஃபோன் கால் ஜஸ்ட்டு நார்மலா பேசுறதுக்கு இந்த மாரி ஒரு அட்மிஷன் சீக்கு அந்த மாரி எதா பேசலாமேங்கிறக்காக தா செரிங்ளா ஆ சேக்குறனால் ஆமா ஆமா ஆ கேக்குதுங்க ஆ ஆ ஸ்கூல்ல அட்மிஷன் சீக் பண்ற மாதிரி கேட்ருந்தீங்ளா ஆ பய பசங்க எந்த கிளாஸ்க்கு அட்மிஷன் போட்ணுங்க எந்த கிளாஸ்க்கு அட்மிஷன் வேணுங்க
ஓகே ம்
ஹலோ
ஆமாங்க
ஆ எந்த கிளாஸுக்கு எந்த கிளாஸுக்குங்க
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க எந்த கிளாஸ்குங்க
ஆ ஃபோர்த்துக்கு சகெண்டுக்
ஆ
ஹலோ
ஃபோர்த்துக்கு சகெண்டுக்குங்ளா
ஆமா ஆமாங்க
ஆ சரி சரி இப்ப எந்த ஸ்கூல்ல படிச்சுட்ருக்காங்க
ஓ இங்கதா இங்க ஜீ வி கான்வென்ட்
ஓ பக்கத்துல ஆ செரி செரிங்க என்ன ரீசன் க்காக மாத்தறீங்கன் தெரிஞ்சுக்கலாமா
ங்க கொஞ்சோ க்ளாஸ்ஸு செரி இல்லைங்க அதனால தா செரி மாத்தலான் சொல்லிட்டு கேட்டேங்க
செர் செரிங்க உங்ளுக்கு வந்து இங்க வந்து ஆ ஹா
அந்த மாரி
அதனால ஓ சரி சரி ஏனா நறைய ஸ்ட்ரென்த் இருக்காங்ளா
ஆ ஹா இல்லைங்க ஸ்ட்ரென்த்து கம்மி தாங்க
ஸ்ட்ரென்த்து கம்மி ஆனா க்ளாஸு கவனிக்கிற மாதிரி இல்ல
ஆமாமாங்க ஆமாமாங்க இவிங்க பசங்க கவனிக்க மா அந்த மாரி
சரிங்க ஓகேங்க ஆ நம்ம ஸ்கூல்ல வ ந்து நம்ம பசங்கள சேத்துணுனா ஒரு அட்மிஷன் எக்ஸாம் வந்து அவுங்க எழுதுணுங்க இப்ப நாலா படிக்கிற பசங்களுக்கு வந்து மூணாவ்து அங்க நா மூணாவ்து க்கு சிலபஸ்க்கு ஏத்த மாரி வருங்க அத அவுங்க ப்ப எந்த க்ளாஸ் படிச்சுட்ருக்காங்களோ அந்த க்ளாஸ்லந்து கொஸ்டின்ஸ் கேப்பாங்க ஆ தமிழு இங்கிலீஷு அப்றோ வந்து மேக்ஸ்ஸு இந்த மூணு சப்ஜெக்ட் லருந்து ஒரு கொஸ்டின் ஸ் வந்து செட் இருவத்தஞ்சு மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுற மாரி இருக்குங்க நீங்க நாளை க்கி வந்து ஆஃபீஸ்ல ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி குட்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஆ உங்ளு க்கு வந்து பசங்களுக்கு எப்போ ஒரு எல்லாமே இப்ப நறைய அட்மிஷன்ஸ் வரு இல்லைங்ளா இப்ப ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர வந்து நம்ம கூப்ட்ருக்க முடியாது அதனால ஒரு நாள் எல்லா மே சேத்து ஒரு சாட்டர்டே வந்து கூப்டுப்போ அந்த சாட்டர்டே அன்னக்கி வந்து நீங்க வந்து அட்மகு பசங்கள கூட்டு வந்துட்டீங்கன்னா அன்னக்கே அட்மிஷன் பண்ணிருவாங்க அன்னக்கி வந்து அட்மிஷன் எக்ஸாம் வச்சுருவோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்
செரிங்க
அந்த எக்ஸாம் முடிஞ்சோனே உங்களுக்கு வந்து ஆ அன்னைக்கே அப்பவே டீச்சர்ஸ் வந்து பேப்பர் கரெக்ட் பண்ணி ஆ உங்களுக்கு பிரின்ஸ்பல் பாத்துருப்பாங்க சப்போஸ் பசங்க எதோ ஒர்ரொரு சப்ஜெக்ட்ல கொஞ்சோ வீக்கா இருந்தாங்கன்னா அதுக்கு என்னென்ன பண் லா அப்டிங்கறது வந்து அவுங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குங்க சரிங்களா அப்றோ நீங்க வந்து அட்மிஷன்கெல்லா பண்ணிட்டு சப்போஸ் ஃபீஸ்ஸெல்லா வந்து எப்டி இருக்குன்னா உங்ளுக்கு வந்து ஒரு இப்ப ஃபோர்த் ஸ்டாண்டட்டுங்கறனால வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குள்ள இருக்குங்க ஃபுல் இயர் ஃபீஸ் வந்து ஒரு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் குங்க செகெண்ட் ஸ்டாண்டட்டுங்கம்போது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் மாரி வருங்க
செர் செரிங்க
ப்ப வந்து நீங்க வந்து மூணு டேர்மா நீங்க கட்டிக்லாங்க இப்ப வந்து இப்ப இருவதாயிராவாங்கம்போது ஒரு ப பத்தாயிரோ ஃபர்ஸ்ட்டே கட்டிட்டு மீதி வந்து மாச மாசோ ஆயருவா ஆயருவா அந்த மாரி கட்ற மாரி பண்லாங்க இல்ல நானு வந்து அதையவே வந்து மூணு டேம்மா கட்டுறேன்னா கூட ஆ நீங்க ஆ அந்த மாரி கூட நீங்க கட்டிக்கலா இல்ல நாங்க மொத்தமாவே கட்டிக் டான கூட உங்களுக்கு வந்து மொத்தமா கட்டுனா என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குனா உங்களுக்கு வந்து இப்ப வேன் வரு இல்லைங்களா பசங்கள வேன்ல அனுப்புவீங்க தானே அப்ப என்னான்னா ஒரு மூண் மாஸ் வேன் ஃபீஸ் இல்லாம போகுங் உங்களுக்கு அது ஃபுல் அமௌண்ட் ஃபீச சப்போஸ் இருபதாயிரோ ஃபர்ஸ்ட்டே கட்டிட்டீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு அட்ஷனல் ஒரு மூண் மந்த் வேன் பீஸ் இல்லாம போகுங்க அது ஒரு ஸ்கீம் மார் இருக்கு சரிங்களா அப்றோ வந்து து யூனிஃபார்ம் வந்து ஒரு ரெண்டு செட்டு ப்ரௌன் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் கலர் வந்து ப்ரௌனுங்க அந்த ப்ரௌன் யூனிப் ஃபார்ம் வந்து ஒரு ரெண்டு செட்டு வாங்குற மாரி இருக்குங்க அப்புறோ வந்து ட்ராக் ஷூட்டு வந்து ஒரு ட்ராக் ஷுட் இல்ல ட்ராக் ஷூட்டு வந்து ஒண்ணு வாங்கனுங்க அப்புறோ வந்து ஒயிட் யூனிஃபார்முங்க அந்த பயிட் யூனிஃபார்ம் வந்து மண்டே போட்ற மாரி இருக்கு ஆ மீ தி டியூஸ்டே வந்து ப்ரௌன் யூனிஃபார்மு வெனஸ்டே மறுபடியு டராக் ஷூட் போடுவாங்க தேட்ர்ஸ் டே வந்து மறுபடியு ப்ரௌவுன் யூனிஃபார்மு ஃப்ரைடே ட்ராக் ஷூட்டு சாட்டர்டே ஸ்கூல் இருந்துச்சுன்னா கலர் ட்ரெஸ்ஸுங்க அந்த டராக் ஷூட் டு ஒயிட் யூனிஃபார்ம் போடும்போது ஒயிட் ஷூ ஒயிட் சாக்ஸு ஆ ப்ரௌவுன் யூனிஃபார்ம் போடும்போது பிளாக் ஷூ பிளாக் சாக்ஸுங்க அப்புறோ இந்த டையி ய‌ இத பேகு லஞ்ச் பேகு
உம் உம் சேரி சேரி அதெல்லா பாய் ஸ்கூல்லயே குடுத்துருவாங்க செர்
அ ஸ்கூல்ல குடுத்துருவோ அதுக்கு வந்து நீங்க ஒரு ஐயாயிர ரூபா ஃபீஸ் கட்டுற மாரி ருக்கு யூஃப்பாமுக்கு மட்று யூனிஃபாம்மு ஆ பேகுக்கு மட்டு நீங்க ஒரு ஐயாயிர ரூபா கட்டுற மாரி இருக்கு கொங்க சரிங்களா ஹ
சரிங்களா ஆலா அஞ்சாயிர ரூபா கட்டுற மாரி இருக்கு அதுக்கப்புறோம மத்தது எல்லாமே வந்து ஒன்னு பிரச்சனல்ல மத்தது எல்லாமே வந்து பீஸ்லே வந்துருங்க அப்ப அடிஷ் னலா நம்ம என்னென்ன ஸ்கூல்ல சொல்லி குடுப்பாங்கன்னா மியூசிக்கு யோகா டேக்கோண்டா ஆ டிராயிங்கு இதெல்லா வந்து கம்ப்யூட்ரு இதெல்லா வந்து எக்ஸ்ட்ரா பசங்களுக்கு சொல்லி குடுப் பாங்க பாப்பா அவுங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்டெரஸ்ட் இருந்துச்சுன்னா அவுங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லயு ஜாயின் பண்ணாங்க அதுக்கெல்லா ஃப்ரீயா தா சொல்லி குடுப்பாங்க கோச்சஸ்லா தனியா வருவாங்க அதுக்கு ஃப்ரீயா சொல்லி குடுப்பாங்க அது வந்து நா மூண்ற மணிக்கப்புறோ இருக்குங்க மூண்ற மணி சின்ன பசங்கங்கறதுனால மூண் ற மணிலருந்து நால்டர மணி வரைக்கு இருக்குங்க இதே கொஞ்சோ ஆறாது மேலனா நாலுல இருந்து அஞ்சரை வரைக்கு இருக்குங்க அது மாரி இருக்குங்க செரிங்களா அப்புறோ வந்து ஏனா சாட்டர்டேஸு ஸ்கூல் இருக்காது வாரத்த ஒ வாரத்துல வா மாஸ் த்துல ரெண்டு நாள் வார வந்து ஸ்கூல் இருக்கு அதுவு ஹா ஃப்டேதா உங்ளுக் இருக்குங்க சரிங்ளா அப்புறோ வந்து ஆஃப்டேதாங்க அப்புறோ வந்து இந்த எக்ஸாம்ஸ ல முடிச்சதுக்கு டெய்லி வந்து ஹோம் ஒர்க்ஸ் எல்லா வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி உட்ருவோ டைரீல்யு எழுதி அனுப்புவோ வாட்ஸ்அப்லியு உங்ளுக் வந்துருங்க நீங்க வந்து அத நோட் பண்ணிக்கிலா அப்றோ இந்த எக்ஸாம் முட்ஞ்சதுக்கப் ப்றோ எல்லாமே வந்து இந்த கோட்டேலி ஹாஃபேலி எல்லா முடிஞ்சதுக்கப்றோ நீங்க வந்து ஒரு பேரண்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இரு குங்க மீட்டிங் ஆ மீட்டிங் நீங்க வர்ணு பேரன்ஸ் வந்து உங்களுக்கு அங்க இருக்குற நிறைகள் குறைகள் எல்லா நீங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட பேசிக்கிலாங்க செரிங்ளா அது மாரி எல்லா பண்ணிக்கிலாங்க அ சரிங்ளா அப்புறோ உங்ளுக்கு வேற எதா டவுட் இருக்குங்ளா கேக்ற மாரி ஸ்கூல்க்கு ஆ வேற எந்த டவ் ட்டு இல்லைங்ளா அப்போ நீங்க என்ன பண்றீங்ன்னா உங்க ஃபோ நாளைக்கு வரும்போது பசங்ளுடைய டீட்டெய்ல்ஸ் ஃபுல்லா உங்க ஃபோன் நம்பர் ரெண்டு பேர்னா நீங்க சப்போஸ் ரெண்டு பேர் எதா ஒர்க் போயிருந்தா கூட யாரா ரெண்டு ஃபோன்ல எதோ ஒரு எடுக்கலனு இன்னொரு ஃபோன் ரெண்டு பேத்தொடைய ஃபோன் நம்பரு
செரிங்க
கொழந்தைங்களுடைய அ பாஸ்ஃபோட்டோ சைஸ் ஃபோட்டோ அ அதுக்கப்றோ அ சா எதுக்கு ஆ பர்த் சர்டிவிகேட்டு ஆதார் காடு கம்யூனிட்டி சர்டிவிகேட்டு் இதெல்லாம் உங்ள து வேணுங்க பசங்ளது வேணுங்க உங்க ஹஸ்பண்டு அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்தெது வேணு கொழந்தைங்க ரெண்டு ரெண்டு மே வந்து இது வந்து நம்ம ஃபியூச்சரு இதுக்காக சேவ் பண்ணி வைக்கற்கா இரு குங்க அ சப்போ உங்ளுக் காலர்ஷிப் ஒரு எக்ஸாம் இருக்குங்க
சரிங்
ஒருவ அ செப்டம்பர் மாஸ்த்துல அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்கு அந்த எக்ஸாம்ல வந்து பசங்க எக்ஸாம் எழுதி அ பாஸ் ஆய் ட்டாங்கனா அவுங்க வந்து ஃபீஸ் வந்து ஃபுல்லாவே கம்மிதா இல்லைங்க அவுங்குளுக்கு
சேர் செரிங்
ஸ்காலர்ஷிப்லே வந்து அவுங்க வந்து பத்தாவ்து வரைக்கு படிக்முயாது ஆமாங்க ஸ்காலர்ஷிப்லே பட்ஸ் டொல்த்வாங்க அது வந்து நீங்க அங்க பாத்துக்லாங்க சரிங்ளா அதுக்கப்றோ ஆ வந்து வேற இந்த மியூசிக் கிளாஸ் வந்து அவுங்க வந்து தனியா எடுப்பாங்க அ மியூசிக் கிளாஸ் வந்து தனியா எடுப்பாங்க அந்த தனியா அங்க வந்து நீங்க வந்து எக்ஸ் சாமு எருக்கறுதுனா எல்தரதுனா நாங்வ ஹ ஆ நா நாளைக்கு வந்து நீங்க அது தனியா பே பண்ணி வாங்கிக்கலாங்க ஆ ஒரு ஸ்லிப்பு குடுப்பாங்க சரிங்ளா அந்த ஸ்லிப்ப ஆ ஸ்லிப்பு குடுத்தீங்கன்னா ஒரு மார்னிங்கு நம்ம ஸ்கூல் நீங்க யூ ஷ்லா வர்ற வேன் ட்ரிப்தான அந்த ட்ரிப்ல அனுப்பி விட்டீங்கன்னா அது ஒரு ஒன்பதர ம ணிலந்து பத்து மணி வரைக்கு ஒரு சின்ன கிளாஸ் இருக்குங்க அதே மாரி சாய்ங்காலோ வந்து ஒரு மூன்ற மணிலந் து நாலு மணி வரைக்கு ஒரு கிளாஸுங்க சின்ன பசங்களுக்கு மட்டு இதே பெரிய பசங்கனா
ங்க
ஸ்பெஷல் கிளாஸ் எல்லா ஒண்ணு நீங்க வந்து டியூஷன் எதாவது வேணு எங்களுக்கு வீ வீ நாங்க வீட்டுக்கு ஒச கொஞ்சோ வந்து லேட்டா வரோ அதனால ஒரு ஆறு மணி வரைக்கு நாங்க பசங்க வீட்லயே அங்க ஸ்கூல்லயே இருக்கட்டு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுனா நீங்க வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கு டீச்சர்ஸ் அங்கிருப்பாங்க அதுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் லாஸ் ட் இயர் வரைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப உங்களுக்கு எக்ஸ் ட்ரா ஆகுமா என்னனு தெரிலங்க அது வந்து நம்ம ஆஃபீஸ்ல உங்களுக்கு வேணுனா நீங்க அ ஹ அப்டியே பண்ணிக்கிக்கலாங்க அப்றோ வா அ அப்றோ வேன் ஃபீஸ் வந்துங்க ஒரு ம அப்ராக்சிமேட்டா ஸார்ட் பண்ணுற ஃபீஸ் வந்து ஒரு சிக்ஸ் ஹன்ட்ரலருந்து பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்குங்க அதே கொஞ்சோ டிஸ்டன்ஸ்ன்னா ஆயிருவா வரைக்கு உங்களுக்கு வருங்க செரிங்ளா ஆ அப்ப நீ ங்க நாளைக்கே வந்து ஏனா அட்மிஷன்ஸ்துல்லா ஃபில் ஆயிட்டு இருக்கிறதுனால நாளைக்கே வ ந்து அட்மிஷன வந்து பீல் பண்ற மாரி ஓகே சார் உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சுனா கூட நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேளுங்க நா உங்கு சரிங்ளா ஆ ஓகே தேங்க்யூங்க ஓகே அ
ஆஹ்